ஹலோ
மா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
க்கே கூப்டு ரொம்ப நாள் ஆச்சு அதா கூப்டே
ஆமா ஆமாம்மா ரொம்ப நாள ஆச்சு கொஞ்சோ பிஸ் ஆஹ் நா நல்லா இருக் நா கொஞ்சோ பிஸி ஆயிட்ட அதனாலத் அதான் வேற ஒண்ணு இல்ல
செரி செரிங்க வீட்டு்ல எல்லா நல்லா இருக்காங்களா
கே உங்க வீட்டு எல்லாரும் எப்டி இருக்
எல் எல்லா நல்லா இருக்காங்க சாப்பட்டங்க நீங்க சாப்டீங்களா
ஆஹ் சாப்டாச்சு
என்ன சாப்டீங்க
நாங்க இப்போ நைட் வந்து இடியாப்பம் சாப்டோ
இடியாப்போ சாப்டீங்களா நீங்களே செஞ்சீங்களா இல்ல கடையில வாங்கனதுங்களா வீட்ல செஞ்சு நீங்களே மாவெல்லாம் வாங்கி நீங்களே ஃபிரிப்பேர் பண்ணுவீங்களா இல்ல கடையில இருந் மாவுங்களா
மாவு வந்து நாங்க வீட்டு்லதா எ வீட்டு்லதா அரசி அ அரைச்சு காய போட்டோ
ஓ நீங்களே பண்ணுவீங்களா அப்டி
நம்ம வந்து இந்த நம்ம ரேஷன்ல கிடைக்குல
ஆமாங்க
ஆஹ் அது ரேஷ்சன் கிடைக்கிற அரிசியை வந்து நல்லா நாலு மண் நல ஊற வச்சு அதுக்கப்புற் ட்ரை பண்ணிட்டு
என்ன பச்ச அரிசிங்களா இல்ல சாப்பாட்டு அரிசியா ஓ செரி செரிங்க
பச்சரிசியில பண்ணி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறோ காய விடணு, காய விட்டதுக்குப்புறோ நம்ம அப்டி கைட்டு எடுத்து பாக்கு போது ஒவ்வொரு அரிசியா உதிந்ததுக்கு அப்புறோ
நம் ஃபே நீங்க எப்புடி ஃபேனு கடில இது பண்ணுவீங்களா இல்ல வெயில்ல
வெயில்ல பண்ணக் கூடாது ஃபேனுக் கடில தா பண்ணணு
சேரி சேரிங்க
ஆமா ஃபேனு கடில பண்ணிட்டு, ஓ ஈரத்தன்மை இருக்குணு கொஞ்சோ கொஞ்சோ ஈரத்தன்மை இருக் கொண்ட ஈரத்தன்மையோட வெக்க நா மில் மில்லுல குடுத்து நல்லா பவுடர் ஆக்கீட்டு அங்கேயே நா என்ன சொல்லிருப்பனா நம்ம வீட்ல வறுப்போல்ல ஆனா நா அங்கயே வருக் க்க சொல்லி் குடுத்துருவே. ஏன்னா ஒன் கே ஜினா நம்ம வருத்துற்லா ஃபைவ் கே ஜிங்க போது நம்மளால வறுக்க முடியாத்
முடியாது ஆமா ஆமா
அவங்களே வறுக்க குடுத்துட்டோன்னா அவங்களே வறுத்து குடுத்துருவாங்க அத நம்ம அப்டியே ஸ்டோர் பண்ணா ஒன் இயர் வரைக்கு அது கெட்டு போகாது.
ஓ ஒரு வருஷம் மட்டு இருக்குங்ளா
ஆமாமா ஏனா குழந்தைங்களும் அத லைக் பண்றாங்களா காரணம் என்னா நூடுல்ஸ் நூடுல்ஸ் அப்டி ரைஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்லி ஏமாத்தீருவே
ஆ ஓ சரி சரிங்க ஏன்னா கடையில இருந்து வாங்கி குடுக்குறது அவங்க உடம்புக்கு நல்லது இல்ல
ஆ ஆமா ஆமா ஆமா
ஆ இது வீட்ல செய்றது நல்லதுதா பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா ரைஸ் நூடுல்ஸு சொல்லிட்டு
சேரி சேரிங்க
ஊங்கட்ட
ஓ நீங்க வீட்லயே செஞ்சு அடிக்கடி செய்வீங்ளா இத
ஆ அடிக்கடி செய்வோ இடியாப்போ பண்ணுவே
சரிங்க வேற என்னென்ன செய்வீங்க இடியாப்பத்துக்கு தொட்டுக்குறதுக் கென்ன செய்வீங்க
தொட்டுக்க வந்து தேங்கா பால் அந்த மாரி பண்ணுவே அதுக்கப்பறோ குருமா பண்ணுவே, சொதி குழம்பு பண்ணுவே, அந்த மாரி பண்ணுவே வெஜிடபிள்ஸ் குருமா வப்பே மீன் மேக்கர் போட் ட்டுவப்பே
ஓ சரி சரிங்க எந்த மீல் மேக்கர் போட் ட்டு எப்புடி வெப்பீங்க என்னென்ன போடுவீங்க அத்
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் வித் ஆயில் விட்டுக்கணு நா வந்து பட் ட்ட, கிராம்பு, ஏலக்கா போடுவே, ஆனியன் போடுவே, டொமேட்டோ போடுவே, இதெல்லா நல்லா நல்லா அதோட பச்ச வாசன போற வரைக்கு வதக்கிக்கிட்டு அதுக்கப்பறோ இஞ்சி பூண்டு புப் கொஞ்சோ போடுவே போட்டதுக்கு அப்றோ மஞ்சதூள், சில்லி பவுடர்
சில்லி பவுடர் வந்து நீங்க எல்லா இதுக்கு ளிப்பீங்களா இல்ல இந்த இதுக்கு மட்டு தானா
இல்ல இல்ல. இந்த மட்டன் குழம்புக்கு மட்டும் சில்லி பவுடர் தனியா திருச்சு வெச்சுக்கவங்க. மத்தபடி சாம்பார், குழம்பு, ஆஹ் ச ம ஆஹ் குழம்பு மிளகாய் பொடின்னு இருக்கு. அது நான் யூஸ் பண்ணிக்கிடுவே. ஆனா, இந்த நான்வெஜ் ஐட்டம், மீன் குழம்பு, மட் மட்டன் குழம்பு. இதுக்கு மட்டும், சில்லி பவுடரும் மல்லிப் பவ்ட்ரும், நா தனியா அரச்சி வச்சுக்கிடுவே.
நீங்க பவுடர் எல்லாம் வந்து, நீங்க வீட்லயே அரைச்சுக்குவீங்களா?
ஆஹ் ஆமா. நம்ம எனக்கு எப்படியும் த்ரீ மன்ந்த் ஆகும். ஆப் ஆப் கேஜி வந்து. யூஸ் தனியா வச்சுக்கிடுவே. நானு அதிகமா நாங்க எங்க வீட்டுல வந்து, நான்வெஜ் தான் அதிகமா எடுப்போம்.
ஓ செரி செரிங்க.
எப்பதுமே எப்பின்னா, குழம்பு மிளகாய் பொடி வந்து எல்லத்துக்கும் யூஸ் பண்ண மாட்ட. வத்த கொழம்பு புளிக் கொழம்பு, காரக் கொழம்பு, சாம்பார், இந்த மாரிக்குதா நா யூஸ் பண்ணோம். மத்த எல்லாத்துக்குமே தனி மிளகாய் பொடியும், மல்லி தனியாவும் போட்டு, சேரி மல்லியும் சீரகமும் போட்டு பவுடரு வறுத்து வச்சு அது யூஸ் பண்ணுவ
ஓ. சரி சரிங்க.
அதே மாரி நா நெறய என்ன சொல்றது, நெறய டிஷ் பண்ணுவே இப்டி எனக்கு எப்படின்னா, சமைக்கிறது ரொம்பப் புடிக்கும்
ஓ ஓஹோ சரி சரிங்க. எனக்கு சமைக்கறதுதா போர் அடிக்கும். உங்களுக்கு சமைக்கிறது பிடிக்காது.
எனக்கு ரொம்ப புடிக்கும். பாத்து பாத்து பண்ணுவ நம்ம வந்து, பிரியாணில வந்து, வந்து நானு, பிரியாணிலயே நெறைய வெரைட்டி பண்ணுவ. நார்மலா வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுவோ. ஒரு அதுக்கப்புற நா சென்னா பிரி பிரியாணி பண்ணுவே. சென்னா போட்டு பண்ணுவே. அதுக்கப் அப்புறம் பீட்ரூட் போட்டு போனம் ஏன்னா என் குழந்தை வந்து பீட்ரூட் எடுக்க மாட்டாங்க அதனால நல்லா துருவி ஆ துருவி. ஏன்னா, கு என் கொழந்தைங்க பீட்ரூட்டு சாப்பிட மாட்டாங்க.
ஓ. அது எப்படி செய்வீங்க?
அது வந்து, அதேதா நம்ம வந்து நெய்யோ ஆயிலோ சம அளவு ஊத்திட்டு, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஸ்டார் பூ, எல்லாம் போட்டு பிரியாணி எல போட்டு ஆனியன் போடணும். டொமேட்டோ போடணும்.
ஆமா அதெல்லா அளவு இருக்குங்ளா?
ஆ ஒன் ஒன் கே ஜி க்கு வந்து நான் ஆஃப் கே ஜி டொமேட்டோவு ஆஃப் கே ஜி வந்து ஆனியனு போடுவே
ஓ சரி சரிங் ஒரு கிலோ அரிசிக்கி வந் து அர அர கிலோ போடுவீங்க இத
மட்டன் போட்றோல்ல வெஜ்ஜிடபிள்ஸ் போட்டா அவ்ளோ போட வேண்டா கம்மி பண்ணிக்கிடணு மட்டனோ சிக்கனோ போட் டொனா அதுவு ஒன் ஒன் கேஜி ஆய்ருமா
ஆமா ஆமா அப்ப அதுக்கேத்தா மா போன்
நல்லா வதக்கிட்டு அதுக் ஒரு துருவுன பீட்ரூட் இருக்குல்ல ஏன்னா துருகுனா தெரியாது துருவுனா
பீட்ரூட்டு வந்து துருவிக்குணுங்ளா
துருவி போட்ருவ துருவி
ஒரு கிலோவுக்கு வந்துங்க எவ்ளோ பீட்ரூட் போட்ணுங்க
நா கிலோ கணக்ல போட மாட்ட அவ்ங்க ஸ்கூல் லஞ்ச்சு எடுத்து போன்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு பீட்ருட் போடுவே ஏன்னா அவுங்க இத் த்லதா பீட்ரூட் சேக்குறாங்க தனியா எடுக்க மாட்டுக்காங்க ரெண்டு பீட்ரூட் போடுவே போட்டு நம்ம எப்போது தண்ணி அளவு எல்லா கரெக்ட்டா வச்சுட்டோனா அது நல்ல உதிரியா வந்துரு அதோட கலர் எப்டி தெரியுமா இருக்கு நல்ல ஒரு மாத்ரி நவ்வாப்பழ கலர்ல இருக்கு
ஓ செர் செரிங்க நா இப்ப இது வரைக்கு கேள்விப்பட்டதே இல்ல
இல்லெல்ல நீங்கே கண்டிப்பா ட்ரை பண்ணி குடுங்க பீட்ரூட்டு சாப்புடாத கொழந்தைங்களுக் கு இந்த மெத்தட் தா யூஸ் ஃபுல்லாகு எம் பசங்க அம்மா பீட்ரூட் பிரியாணிமா அப்டிதா கேப்பாங்க சுண்டல் பண்ணுவே பீட்ரூட் காரத்துக்கு சில்லி பௌவ்ட்ரு அ கு இது சில்லி போடுவே க்ரீன் சில்லி சில்லி பௌவ்டர் அதுக்கப்றோ கொஞ்சொ கர கறி மசாலா பௌவ்ட்ரு போடுவே
ஓ சரி சரி காரத்துக்கு இதெல்லாத்தையு ஆட்
ஆ பிரியாணி மசாலா நா வீட்லயே அரச்சி வச்சுகிடுவ அதனால அத த்தா ஒரு ஸ்பூன் போட்ருவே
ஓ ய இந்த பச்ச மெளகாவு சேத்து அதுவு சேத்து
ஆ கார ஆ பிள்ளைங்க காரொ சாப்புடுவாங்க தயிர் தொட்டு சாப்புடுவாங்க பிரியாணி கொஞ்சொ காரமா ஓரளவு கொஞ்சோ பைசியா இருந்த தான நல்லாரு
ஆமாங்க ஏன்னா பீட்ரூட் போடும்போது இனிப்பு இருந்துரு நம்ம கார கம்மி பண்ண
கண்டிப்பா கண்டிப்பா அது பண்ணுவே அதுக்கப்ற பாசிப் பருப்புல பண்ணுவே என்னெல்லா கெடைக்கு அதுலலா பண்ணுவே இன்ன இதே மாத் திரி தா நம்ம கொழந்தைங்கஸ் உண்மையா தா சொல்ற ஸ்கூலுக்கு லன்ச் பிரேக் அ லன்ச் ச் அதுதா அவங்க சாப்ட்ருவாங்க அவ்ங்களுக்கு வர் தேவ அந்த கரம் மஸ்லா அந்த பைசஸோட ஸ்மெல்லு அந்த ஃப்ளேவர்னால அவங்க என்ன போட்டாலு சாப் ட்டுருவாங்க ஏமா இது போட்ட அப்டின்ட்டு அதனை சாப்ட் ட்ருவாங்க ஒரு ஆம்ல முட்ட அவிச்சு குடுத்துருவே குக்கும்பர் கட் பண்ணி குடுத்தன்னா அவ்ங்க அன்னக்கி லன்ச்சு முடிச்சுருவாங்க
முடிச்சிருவாங்க அஹே நம்மளுக்கு ஒரே பாட்ல வேல முடிஞ்சுரு
கண்டிப்பா கண்டிப்பா அவுங்களுக்கு வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கு ஒரே பாட்ல வேல முடிது எனக்கு ப்ராப்ளம் கெடையாது அவங்க ஹெல்த்தியா சாப்பிட்றாங்களா
இன்கா பாத்த பாத்து செய்வீங்க உம் பரவால்ல பச்ச பயிர்ல பீட்ரூட்ல இன்னு எது எது எதுல செய்வீங்க
பீட்ரூட் பண்ணிருவனா அதுக்கப்ற மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தா அதுக்கப்ற ப்ரான் பிரியாணி பண்ணுவே ஆஹ் ஸ்கூல்ல ஆ எடுப்பே அதுப்றோ இன்னைக்கு கூட வெங் வீட் ட்ல ப்ரான் பிரியாணி தா ம்மா ப்ரான்ல போ
நான்வெஜ் சாப்டுவீங்ளா ஓ செரி செரிங்க இன்னைக்கு மத்யத்துக்கு பண்ணீங்ளா பிரியாணி
இன்னைக்கு பொண்ணு இல்ல ப்ரான் அ இறால் பிரியாணி
ஆமா ஆமா
எறால் பிரியாணியு கனவா ஃப்ரையு பண்ண குடுத்த சாப்ட்டாங்க
ஓ இன்னைக்கு மத்யான பண்ணி இன்னைக்கி சாய்ந்தர இருந்துச்சுங் ளா நைட்டுக்கு
தாய்ங்கால இல்ல மதிய மட்டு முடிச்சுட்ட கொஞ்சமா தா பண்வே உம் பண்ணிட்ட முதி முடிச்சாச்சு ஆமா இன் நைட்டுக்கு இடியாப்ப பண்ணிக்குடு புதுசுனால
ஆஹ் செரி செரிங்க
ஆமா நீங்க என்னெல்லா பண்ணுவீங்க
நம்ம எதோ ஒரு டிஃபனு எது பண்ணாலு கொழந்தைங்க கொற சொல்லு சாப்டாதுங்க பாதி பாதி பிச்சு பிச்சு வச்சுக்கு ஒரு டிஃபன்னு ஒரு ச சட்னி எதாவ்து இட்லிக்கு எதாவ்து செஞ்சோன்னா ஒரு சட்னி ஒரு சாம்பாருன்னு வச்சுட்டு உங்க மாதிரியெல்லா வித விதமா பிரியாணி செய் செய்றதுல வெஜ்டபிள் பிரியாணி நான்வெஜ் பி பிரியாணி அவ்
இல்ல ஆனா பண்ணி குடுங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் அதி கமா எடுக்கணு அவங்க நல்லா விளாட்றாங்கல்ல கண்டிப்பா புரோட்டீன் முக்கிய நீங்க சுண்டல் நல்லா ஊற போட்டு அவிச்சு பண்ணுங்க கொழந்தைங்க கண்டிப்பா லைக் பண்ணுவாங்க
சுண்டல்ல பிரியாணிங்களா
சென்னா பிரியாணி சொன்னல
ஓ சரி சரிங்க நீங்க வெள்ள சுண்டல் கருப்பு சுண்டல் ரெ ண்டுமே யூஸ் பண்ணுவிங்ளா எப்படி ஒ ஓ சரி சரி செரிங்க அத ஊறவெச்சுட்டு இதே மெத்தேடுதா
எல்லாமே இதே மெத்தேடுதா நம்மளோட கொழந்தைங்க வந்து புரோட்டீன் அதிகமா எடுக்கணு முட்டையே டெய்லி சாப்பிட முடியாதுல்ல
ஆமா ஆமா
ப்டிதா குடுப்பே கோ அவங்களுக்கு இப்படி அப்படி குடுக்கலனா ஈவினிங் நல்லா ஊறப் போட்டு குக் பண்ணி தாளிச்சு குடுத்துருவே சாப்ட்ருவாங்க
ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்ற
ஆமா
செரி செரிங்க சரிதா பாருங்க நீங்க கரெக்டான இத குடுக்கறிங்க கொழந்தைங்களுக் கு பிடிக்காத விஷயத்தயே பிடிக்கிற மாதிரி எடுத்துட்டு போனா அவங்களுக்கு இவ்ளோ சாப்ட்டுர்ராங்கங்கிறத உங்ககிட்ட இருந்து
கண்டிப்பா அவங்கள அவங்களுக்காக தான ஒவ்வொன்னு பாத்து பாத்து பண்ணது
ஆமா ஆமா நீங்க பீட்ரூட் பிரியாணி நீங்க சொன்னதெல்லாத்தயு நா செ கண்டிப்
கண்டிப்பா செஞ்சி பாருங்க கொழந்தைகளுக்கு வந்து சொல்லக்கூடாது அது ஆட்டோமேட்டிக்கா அவுங்களே சாப்டுவாங்க ஐயோ இது பீட்ரூட் பிரியாணி அப் டின்னா அவுங்களுக்கு பிடிக்கலன்னா சாப்ட மாட்டங்க நா சொல்லமாட்டே சாப்ட்டு முடிச்ச ஒன்னே நல்லா இருக்காமா அப்டின்னு கேப் பே ஆ நல்லா இருக்கு இது பீட் ரூட் பிரியாணி அப்டின்னு சொல்லுவே அதுக்கப்பறோ
ஓ நானு ட்ரை பண்ணி பாக்ணு ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்பறோ ஒரு நாள் பீட்ரூட் பிரியாணி ஒரு நாள் சென்னா பிரியாணி ஒரு நாள் பாசிப்பயிறு பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேங்க ஆமா ஆமா நா ட்ரை பண்ணி பாத்துட் டு உங்குளுக்கு எப்புடி இருக்
கண்டிப்பா கால் பண்ணுங்க செரிங்களா செரி செரி செரி